சொல்லுங் மேடம்
அஹ் இன்னைக்கு சித்தா மெடிசன பத்தி பேசலான்ட்ருக்கே நீங்க என்னா நெனைக்கிறீங்க
சந்தோஷமா பேசலாங்க
ஓகே ஓகே ஆ அதாவது ஏ வந்து நார்மலி எனக்கு இங்கிலீஷ் அதாவது என்னோட ஒரு ஒபீனியன் சொல்ற நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறத சொல்ட்ருக்க இங்க்லிஷ் மெடிசன விட நா வந்துட்டு மோஸ்ட்லி சித்தா ஆயுர்வேதம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுப் க்கற கேரக்டர் எனக்கு வந்துட்டு கொஞ்ச கூடை ஒரு சைடெஃபெக்ட் இல்லாம அஹ் ரொம்ப ந நல்லாதா எனக்கு தோன்ன ஒரு விஷயனா இந்த மெடிசன்ஸ் ஏன்னா ஒரு ரு அ கொஞ்ச சரியாகறதுக்கு நம்மளுக்கு இப்பப்ப ஒரு மூட்டு வலி எதாச்சுன்னா சரியாகறதுக்கு கொஞ்ச காலம் ஆகு பட் ஆனாலு வந்துட்டு அது வந்துட்டு நெரந்தரமா நம்மளுக்கு சரியாகுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு கூடி நா செய்யிற ஒரு ஆளு அ அதே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இன்ஸ்டா பாத்தீங்ன்னா நா உங்களுக்கே தெரியு நெனைக்கிற அ இப்ப வந்துட்டு டக்குனு நம்ம வந்துட்டு டேப்லெட் எடுத்துட்டோனா ஒரு பெயின் கில்லராகட்டு அது ஒரு பைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்ல நம்பளுக்கு அந்த பெயினே போயிரு அப்ப வந்துட்டு யாருமே யோசிக் க்கிறதுல இது எவ்ளோக்கெவ்ளோ எ நம்ம ஒடம்ப பாதிக்குது நெவ்ஸ்ஸ எவ்ளோக்கெவ்ளோ பாதிக்குதுன்னு வந்துட்டு ஒ த்தருமே யோசிக்கிறதில்ல ஆ நீங்க இதுல எந்த மாதிரி டேப்லெட் வந்துட்டு ரெஃபர் பண்ணுவீங்க எது யூஸ் பண்ணிட்ருக்கீங்கன் தெரியு அ தெரிஞ்சுக்லாமா
ஆஹ் ஆஹ் கண்டிப்பாங்க தோழி அதுக்கு முன்னாடி நா ஒரு சின்ன ஒரு முன்னோட்ட ஒன்னு இத பத்தி எனக்கு தெரிஞ்சது பிளஸ் ஒன் தெரிஞ்சுக்க விரும்புறது நா சொல்லிட்ற எப்டின்னா இந்த ஆக்சுவல் இந்த மருத்துவமிருக் இல்லைங்களா இது வந்து எனக்கு தெரிஞ்சதுல வந்து இங்க என்னென்ன இருக்கு அப்டின்னா அ ஆங்கில மருத்துவ அதாவது அலோபத் திங்களாது ஆங் கில மருத்துவோ ஆஹ அப்புறமட்டு வந்து ஆயுர்வேத சித்தா அப்புறன்டது யுனானி ஆ இப்போ இந்த ஆயுர்வேதிக்குங்கது வந்து சஅந்த என்ன சொல்லுவாங்க தாவர மூலிகளை கொண்டு பண்றதா வந்து ஆயுர்வேதம் கரெட்டுங்ளா சித்தாங்கறது எக் சுலா வந்து எத பத்தினதுங்க
அஹ் எனக்கு தெரிஞ்சதோட ம மெடிசன்ஸ் எல்லா பாத்து நா வந்துட்டு ஆய ஆய்வு அந்த மாரி எதுக்கு எதும் போனதில்ல பட் ஆனா அதுல இருக்கற ஒவ்வொரு பொருளும் பாத்தீங்கன்னா அஹ் எனக்கு எல்லாத்தோட ரூட் ஆதாது வேர் பகுதிருக்கு பாத்திருக்கீங்ளா ஆஹ் வேர அதுலந்து கொண்டு வர்றது மாதிரி எனக் வந்துட்டு ரொம்பவே தோணிருக்குது ஆஹ் ஆ
தது அதாவது சித்தர்கள்லா கொண்டு வந்து இந்த வேர்கள் இந்த மாரியா பகுதிலருந்து கொண்டு வந்ததுதா சித்தா இல்லைங்ளா அப்படி த்தான இது அப்டித்தா நா நெனைக்கிறேன் யுனானி யுனானி யுனானிங்கறது எப்டின்னா வந்து இந்த டர்க்கிஷ்லருந்து வந்தது ஆக்சுலா வந் து முஸ்லீம்கள் மூலமா வந்து நம்ப இங்க புழக்கத்தருக்குது அவங்க வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க அதாவது தாவரங்களு யூஸ் பண்ணுவாங்க சின்ன சின்ன வந்து ஆப் அடிப்படை கெமிக்கலு யூஸ் பண்ணுவாங்க கற்பூரோ அந்த மாரியான இதுல்லா யூஸ் பண்ணுவாங்க தலவலிக்கி இந்த மாரி ஊதுவத்தி இந்த மார்லா யூஸ் பண்ணுவாங்க அது யுனானி இல்லிங்ளா அப்டிதானங்க நா ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு குறிப்பு புரிதல்க்கு நா அத பேச விரும்புற சோ நம்ம சித்தா பத்தி பேசு கிலா பேசுறோ இல்லைங்ளா எனிக் ஆக்சுலா நா என்ன சொல்லந் தெரியுங்ளா இந்த அலோபதியில வந்துட்டு ஒவ்வொனுத்ல்யு வந்து ஒரு மேட் சண்டே அது இருக்குதுனு நா பாப்பே ஆக்சுலா இங்க்லிஷ் மருத்துவ பொறுத்தவரைக்கு அந்த நா மருந்துக்கு நா ரொம்போ வந்து அகைன்ஸ்ட்ங்க அ நீங்க சொன்ன மாரி ஆஹ் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்டினா ஒரு மருந்து குடுப்பாங்களா அது கேஸ் ஃபாம் ஆகுமா அது கேஸ் த மாத்துக்கு ன்நோர் மர்ந்து பட் அவஙளு நறைய ரிசச் கால் லாம் பண்ணிதாம் பண்ணிர்க்காங்க நா அதலா வந்து மறுப்புலா எத் சொல்லல நா அத ஒத்துக்றேன் கூட இருந்தாலு இவங்க என்ன பண்றாங்க ஒரு மருந்து குடுக்குறான் அத மருந்து ஒரு ஒரு ரிய ரியாக்ஷனும் பண்ணுது அது கேஸ் ஃபாம் ஆவுது கேஸ் ஃபாம் ஆவுமுன்ருதுக்கு ஒரு மருந்து குடுக்குறோ ப்லஸ் அது வந்து எது கெடாமகது கிட்னிய ப்ரொடெக்ட் பன்றத்துக்கு ஒரு மருந்து குடுக்குறே இந்த நாலு சேந்துர்ச்னா வேற ஏதோ ஆவுன் சொல்ட்டு அதுக்கொரு மர்ந்து குடுக்கறே மருந்துக்கு மருந்துக்கு மருந்து சொல்ட்டு பேக்கெட் போட்டு போய்ட்டே ர்ப்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா
அது எப்டி இனோன்னா இந்த இங்க்லிஷ் மருந்து பாத்தீங்க அப்டின்னு வச்சுக்கோயேன் சிம்டம்ஸ் க்கு மட்டுந்தா அவங்க ட்ரீட்மெண் குடுப்பாங்க ஏ இப்போ வந்து காச்சல் அடிக்கிது அப்டின்னா நீங்க ஒரு பேர்சடமல் குடிக்றீனா அந்ந பேர்சடமல் ன்ன பண்ணு அப்டின்னா இன்ஃபோமேஷன் கொறைக்கு பட் அந்த ஃபீவர் அந்த டெம்ப்ரேச்சர் கன்ட்ரோல் பண்ணு மூளைக்கி போற சிக்னல்ஸ்லா வந்து அது ன்ன பண்ணு தட பண்ணி நார்ம்லார்க்கு நார்ம்லாகு ஒர் ராங்க் சிக்னல் குடு க்கறதான் வந்து இந்த இங்கிலீஷ் மர்ந்து வேறஸ் இந்தப் இந்த பாத்தீங்க அப்ட்னா ந்தசித்தா ந்த மத்த மருந்துங்ளா பாத்தினு வெச்கோயே சிம்டம்ஸ் வந்து பெரும்பாலு க்யூர் பன்னாது க்யூர் பண்ணு சிடம்ஸ் க்யூர் பண்ணு அதே நேர்த்துல அவ்ங் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா ந்த ரூட்காஸ் இர்க்லிங்ளா அதுக்கு தா அவங்க வைத்தியம் பன் எதனால ந்த ப்ரச்சன வந்துது வயிறு உப்பாத அப்டின்னா வந்து வாந்தி எடுகுதுனா வாந்தி எடுக்காமருக்கதுக்கு வந்து எது நஸ்க்கி குடுக்கத்து மொதல்ல ரெண்டாவ்து பண்ணா கூட வந்துட்டு வய்து என்ன ப்ரச்சன வைத்துக்குள் நம்மொத சுத்தம்பண்றதுக்குண்டான மர்ந்து தா அவ்ங் குடுப்பாங்ளே தவர ஏ உடனடியா வந் இது வந்து வாந்தி வந்துச்சா வாந்திக் ஒரு மாத்ரை போடு அவன்டர்ந்து வாந்தி முன்ஞ்சா வந்து கேஸ் ஃபார்ம் ஆகு கேஸ் கொர் மாத்ர போடு அப்ன் சொல்ட்டு அவங்க அந்த சிம்டம்ஸ்க்லா வந்து க்யூர் பண்ண மாட்டாங்க எனக்கு அதாவ்து ஆங்கில மருந்து வந்து இருக்கதே வந்து டாமினன்ட் ம மருத்துவந் தா அது நமக்கு தேவதா அது தவிர்க்க முடியாத ஒன்னுதான் இருந்தாலு வந்து இத்யே நா கன்சிடர் பண்ணுவே அதாவ்து சின்னச் சின்ன வைத்தியங்களா இருக்கு இல்லைங்ளா வீட்டு வைத்தியங்களா இருக்குல்ல கை பாட்டி வைத்தியலா இருக்கு இல்லைங்களா அதெல்லா மறக்கக்கூடாதுங்கறது என்னுடைய என் னங்க எல்லாத்துக்கும் போய் ஆங்கில மருந்து ச ஒரு சலிக்கோ காய்ச்சலுக்கோ ஏ அந்த போய் வந்து நம்ம அணுக கூடாதுங்கற்து என்னுடைய எண்ணங்க ஆமாங்க தோழி நீங்க சொல்லுங்க
அ நீங்க சொன்னது வந்துட்டு கரெக்டான ஒரு விஷ்யந்தா நானுமே யோசி சிருக்கேன் ஒரு மெடிசன் இப்ப வந்துட்டு ஏதோ ஒரு பெயினக்காக நம்ம போய் எடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கூட யே கேஸ்ஸோட மெடிசின் டுத்துனருக்கோம் நான் அப்ப யோசிப்பேன் இது எதுக்கு நம்ளுக்குதான் அந்த பிரச்சனை இல்லையே நான் போனது வேற ஒரு பிரச்சனைக்கு கூட கஸ்ஸோட பிரஸ்ஸர் ஆனால் வந்துட்டு நான் அந்த கேஸ் இத எடுக்க மாட்டேன் எப்பவுமே அது வந்துட்டு கியாஸ் எதுக்கு கேஸ்து சும்மா எடுக்கணும் எனக்கு பிரச்சனையே இல்லாததுக்கு ஒரு மருந்த கொடுடுத்தருப்பான் எதுக்கு நான் எடுக்கணும் கேன் பட் ஆனா நீங்க இப் இப்போ சொல்லும்போது தான் நான் யோசிக்கிறேன் ஓ ஒரு வேளை அதுதான் அதனால தான் இப்போது நம்மளுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் ஞாபகம் வரும்ல ஆனா வந்துட்டு இப்ப இப்போ நீ ரீசன்டா பாத்தீங்கன்னா என்னோட பையனுக்கே பாத்தீங்கன்னா ஒரு எப்டி சொல் றது ஃபீவர் வயிறு வலியின்னு சொல் வயிறு வலியு ஃபீவரு இது ரெண்டுக்குமே போய் டாக் டர்ட்ட காம்ச்சா அவனுக்கு வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் தா ஆகுது அவன் அந்த கொழந்தைக்கு வந்துட்டு கேஸ் மெடிசன் தந்திர்றாங்க அப் அப்ப நா வந்துட்டு ஐயோ சின்ன கொழந்தைக்கு எதுக்கு கேஸோட மெடிசன் து நா அவனுக்குமே நா ஸ்கிப் பண்ணிட்டே நா குடுக்கவே இல்ல இப்பயுமே அங்க கடைக்குது வீட்ல வந்துட்டு கேஸோட டாப்லட்டே இருக்காது பட் ஆனா நா தூக்கி போட் ருவே ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நான் வந்துட்டு இந்த ஓமம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு தண்ணி வச் சு அத ரெடி பண்ணுவேனே தவிர்த்து இந்த மாதிரி எதுமே நானு யூஸ் பண்ணாத ஒரு ஆளு மீறி போச்சுன்னா அவ்வளவு முடியலன்னா ஒரே ஒரு பேரசிட்டமால் அது காய்ச்சல் அடிக்கிற டைமு இல்லாட்டி நான் விட்ருவே சுடு தண்ணி சுடு தண்ணிய நல்லா குடிச்சு குடிச்சு அந்த யூரின் பாஸ் பண்ணிட்டானே ரொம்போ கொஞ்ச முடிஞ்சிரு காய்ச்சல் கம்மியாயிட்டே வந்துரு அப்பவு தலைக்கு அடிக்குது நைட் ட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பயோ எ டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா கூட்டிட்டு போக முடியாது தனியா இருக்கற டைம் எல்லானா ஹ நா அதோட ஹாஃப் ஒத்த குடு அந்த ஹாஃப் குடுத்ததுக்கு அப்புறோ அப்படித்தா பண்ணுவே ஆனா அந்த இப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏஜ் கம்மி தா பட் ஆனா டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டேனா அவுங்க சொல்றாங்கன்னா கொழந்தைங்களோட மருந்து வந்துட்டு இவனுக்கு செட் ஆகுறது இல்ல இவனுக்கு வந்து காய்ச்சல் வந்துட்டு கம்மியாக வைக்க மாட்டேந்து இவனுக்கு வந்துட்டு பெரியவங்களுதுதான் குடுக்கணுன் சொல்லிட்டு இந்த கொழந்தைக்கு டோலோ சிக்ஸ் பிஃப்டியோட ஹாஃப் கொடுங்க அப்டின் சொல்லி இப்ப சஜெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா ஒரு ஒன் இயரா
என்ன வெயிட் இருப்பாப்டிங்க என்ன வெயிட் இருப்பாப்டிங்க வெ வெயிட்
டுவெண்டி டுவெண்ட்டி கேஜி இருக் கா
ஆஹ் குடுக்கலாம் சார் ஆமா கொடு
ஆஹ் எனக்கு பயம் ஆயிருச்சு ஏன்னா எனக்கே பத் ஆஹ் சிரப்பு எது சூட் ஆக்குறது இல்ல குடிச்சாலும் நோ யூஸ் மாதிரி இருக்குது அப்ப இந்த டோலோட ஹ அந்த மாரி கொடுங்கன்ன எனக்குல்லாம் பய்யோ டோல சிக்ஸ் பிஃப்டி இப்ப பெரியவங்களே போட்டா எனக்கு க்கே போட்டோனா எப்டி சொல்றது படுத்துருவேனால்லா எனக்கு அது ஹெவி டோஸ் மாதிரி எல்லா ஃபீல் ஆகும் நான் நார்மலி நான் தொடவே மாட்டே ம்ச் அவ்ளவோ முடி புரியல அப்டின்ற மாதிரி டைம்ல தா நா எடுப்பேன் அ அந்த மாரி இந்த கொழந்தைக்கு போய் அது எப்டி குடுக்கறதுன்ற மாதிரி நா யோசிப்ப மொஸ்லீ நா நான் அது குடுக்க மாட்டேன் ஆன நைட் டைம்ல அவனுக்கு எப்பவுமே வரும் அந்த ஒரு பயத்தினால நான்ல குடுத்துருவேன் ஆனா ம்ச் ஆ அது ஹோமியோல போயிட்டு இது காம்க சொன்னாங்க இம்யூனிட்டி பூஸ்ட்டு கூடு அது ரெடி ஆயிரும்ன்ற மாதிரி எனக் வந்துட்டு கொஞ்சம ஒர்க் கசின் சொன்னாங்க அது வந்துட்டு பிரச்சன எதுவும் இல்லன்ற மாதிரி நான் எதுக்கு அப்பமும் நான் வந்துட்டு இந்த ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் போனனா சித்த இப்ப அவனுக்கு ஸ்டார்ட் பண்ண கெடையாது இருக்குதான் அந்த மாதி மாதிரி வந்துட்டு என் யோ உம் யோ அப்படி யோசிக்க வேண்டிய ஒரு சுட்டுவேஷன்ல வந்து நின்னுட்டு இருக்கேன் ஆனா என்ன கேட்டீங்கன்னா இந்த அ அலோபதின்றது ரொம்ப ஒரு இந்த இப்போ ஒரு டிஸ் சீஸ்க நம்ம எடு கிறோம்னா அது வேற ஒன்னு உருவாக் கிட்டுதான் இதோ கொறை க்யோ என்ன கேட்டீங்கன்னா நான் அப்படித்தான் என்னோட அனுபவத் த்ல நா சொல்வே ஏ ஃபேமிலிலே இருக்காங்க ஏ தாத்தா வந்துட்டு நர்வ்ஸுக்கு நர்வாஸல்லா அவ்ருக்கு ரொம்ப வீக்காயிருக்குன் சொல்லிட்டு தேர்ட்டி தௌசன்ட் ருபீஸோட டேப்லெட் குடுத்திருக்காங்க ஒன் மந்த்துக்கு நானவரு கிட்ட நா பாத்து சொன்னே நீங்க அவரு அவர் ஆக்சுலி சித்தாலேயே போயிட்ருக்கிறவரு அ ஃபுல்லா ஒரு ஷுகர் இதுவரைக்கூ கண்ட்ரோல்ல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சித்தா அவரு அவர் இப்ப வந்துட்டு ஆ வீட்டுக்கு மேலதா ஜி சர்ந்துச்சு அது போயிருச்சுன் சொல்லிட்டு அவுங்க ஒன் வேற வழி இல்லன் சொல்லிட்டு அவுங்க அலோபதி எடுத்தாங்க அவருக்கு மட்டுமே இப்டி இருக்குது அதே என்ன பாத்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடில எனக்கு இவ்ளோலே எடுக்காதீங்க விட் ட்ருங்க அப்படின்ற மாரி நா சொல்ல வேண்டிய ஒரு இது வந்துருச்சு நீங்க எங்க ஏங்கிட்ட வாங் க ஆயுர்வேதம் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்ற மாரி ஆனா அவ்ருக்கு வந்து சரியாகற மாத்ரி இல்ல அவங்களே சொல்லிட்டாங்ளாமா நைன்டி பர்சன்டேஜ் நர்வ்ஸ் ஸெல்ல வீக்காருக்கு
குறிகட்டுறதுக்கு குறிகட்டுறதுக்கு மன்னிக்குங்க ஆக்சுவலா வந்து நம்ப எல்லா மருந்துமே நம்ம வந்து எல்லா வைத்தியமூ நம்ம வேணானு சொல்ல முடியாது ஆக்சுவலா பாத்தீங்க அப்டின்னா பெரிய பெரிய வைத்தியங்கள்லா வந்து நம்ம இங்க்லீஷ் வைத்திய தா நம்பி இருக்கணூ அதது தா அது வந்து ப்ராப்பரான ஒரு கேஸ்டடியோ இல்ல ப்ராப்பரான ஒரு ஆராய்ச்சியோ அது இருக்குது இப்போ நம்போ பெரி பெரிய ப்ரச்னைகள்லா கொண்டு போய்ட்டு நம்போ சித்தாவையோ இல்ல ஆயுர்வேத்தியோ நம்ம வந்து நம்பக்கூடாது அப்டிங்கறது என்னோட கருத்து வீட்லக்குற சின்ன கொழந்தைங்களுக் கைவேதிய பண்றோ அதுக்லா நீங்க சித்தாவ அணுகலா நாள் பட்டதுக்கெல்லா வந்து நீங்க அணுகலா இப்போ நெஞ்சு சளி இதெல்லா இருக்குல்ல அப்ட்னா கொஞ்சொ அதுக்கெல்லா அணுகலா பட் ஆனா வந்து ஒரு வைரல் ஃபீவரோ இல்ல வந்து ஒரு கே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கேஸ் போகுதோ அப்டின்ற பட்சத்துலதா நம்ம வந்து அலோபதிதா அதாவ்து இங்க்லீஷ் மருந்து தா நம்பணூ அதுதா நமக்கு வந்து அ புத் திசாலி தனமு கூட பியூரா வந்து இதையே நா நம்பக்கூடாது அப்படிங்கறதா ஆக்சுலா அதுதா சொல்றது நம்ப என்ன எதுக்கு இது பண்ணனு அப்டி சொல்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணூ அப்டிங்கறது வந்து அந்த அடிப்படை க இந்த அறிவு இருக்கணு அப்டிங்கறது என்னோட கருத்துங்க ஆக்சுலா எந்த மருத்துவமே வந்து நம்ப அகைன்ஸ்ட் கெடையாது நம்ம அது வந்து ப க கட்சி கெடையாது நம் மளூ வந்து அதுக் அகைன்ஸ்ட் கெடையாது ஏங்கட்சி ஏங்கட்சினு நமக்கு என்ன வேணு இந்த நோய்க்கு என்ன கு என்ன மருந்து குக்கணுங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கற் துதா வந்து என்னுடைய கருத்
ஓகே ஓகே எ நெக்ஸ்ட் டாபிக்ல எது பண்லா
கண்டிப்பாங்க தோழி ரொம்ப நன்றிங்க